ஹலோ
நண்பரே உங்க சொந்தக்காரவுங்களு ஒரே மல்லுக்கட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டே பேசாம சண்ட போ
அப்பிடிங்களா அவர் சொல்றது எல்லாமே பொய்யிங்க. ஏங்க நீங்க வேற ஆமாங்க அவருக்கு நேரம் இல்லங்கற க்காக என்னைய போட்டு நடுவுல இழுத்து விட்ருக்காரு நீங்க அதையு ஸ் நம்பி நம்பி பேசி ட்டுருக்கீங்க அவருகிட்ட
ஏங்க நானே வந்துட்டு ஒரு சில நேரோ பாத்திருக்கே உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்ட வரு பேசவீங்க அடிப்பீங்க மல்லு கட்டுவீங்க
அப்பிடி எல்லா இல்ல நண்பரே அவர பத்தி உங்களுக்கே தெரியாதா அவரு கொஞ்சொ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியாதா
செரி செரி ஆ ஆ
நம்மதா அவர் நாமதா அவருதா அப்டி இருக்காருன்னு பாத்தா அவங்க அப்பாவு அப்பிடிதா இருக்காரு எ ல்லாருமே அப்டிதா இருக்காங்க
அவங்க அப்பா வந்துட்டு பெரிய மாஸ்டர் ஆ ங்க என்னங்க நீங்க அவரை போய்ப் இப்படி சாதாரணமா சொல்
ஆமா மாஸ்டர் தான் பெரிய மாஸ்டர் சரிங்க பரோட்டா தான் வடை அந்த மாதிரி மாஸ்தராதான் ஆளு சொல்லுங்க அப்படியா
என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க ஒரு பத்து பேரத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வள்த்திருக்காரு நீ என்னங்க இப்ப இப்படி சொல்றீங்க அடையசொல்
போங்க அவரே கால விரிச்சுக்க ஏதோ ஸ்டெச்சிங்ன்னு போட்டு அவரே இதாயிட்டாரு ஆஹ் குன்புபாண்டா போர் எடுக்கறன் இருக்காரு ஆஹ் என்ன சொல்றீங்க
பாவம் செஞ்சாரு பாவத்த
உஹம் சொல்லுங்க சொல்லுங்க
செரி செரி இன்னொரு நண்பர்
என்ன நண்பா
சொல்லுங்க என்ன புத்தகம் ஆமா
ஆஹ் அந்த புத்தகம் பேரு வந்து ஹார்ட் பிரேக்
ஹார்ட் பிரரேக் ஆஹ்
ஆஹ்
புத்தகத்துல என்ன மெயினா சொல்லியிருந்தாங்க
மெயினா என்ன சொல்லிருந்தாங்கன்னா அது ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல் ரேன் ஆஹ் கேக்குறீங்களா ஆஹ் அது என்னன்னா ஒரு நம்ம நண்பர் ஒருத்தரு அவரு நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா ஆஹ் ஒரு நண்பரு ஒரு அவங்களுக்கே தெரியாம இன்னொரு ஒரு தோழி பெண்ண காதலிக்கிறாங்க அது அவருக்கே தெரியல
ம் செரி
செரிங்களா ஆனா அந்த பெண் யாருன் நா அவரோட நண்பரோட நண்பர் தெரிஞ்சப் ஒரு பெண்மணி சரிங்களா அவர் நண்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக் இதான் பர்ஸ்ட்டு
சேரி
ஆ அவர் வந்து இன்டிடுயூஸ் பண்ணி வச்சு நல்லா பேசி நல்லா பழகிட் டுருக்காங்க ஆ அத அப்டி போன்ல போகுது கடைசியா மெசேஜ் தே அதுக்கப்ற போன் வரையும் பேசுறாங்க
சேரி
ஆ கடைசில பாத்தீங்கன்னா நம்ம நண்பர வந்து விட்டுட்டு பேயிராங்க இதுதா வாழ்க்க கத திடீர்னு பாத்தா வேற ஒருத்தங் கூட கல்
ஐயுய் அப்பா செய் ஆ
ஆமா நண்பா செரி விடுங்க விடுங்க விடுங்க நீங்க சொல்லுங்க நீங்க ரொம்ப அத எப்டி சொல்ணுன்னா ரொம்ப ஆ ரொம்ப இக்கட்டான ஒரு சோழ் நில அவர்னால அதுலந்து இனி எந்திச்சி வர முடியலங்க அவர் கல்லூரி போயிட்டாரு கல் லூரி முடிக்கவும் செஞ்சட்டாரு
ம் ம்
கூடத்துல நடந்தத அவர் வந்து இப்ப வரையுமே அவரால மறக்க முடியல ஜீரணிக்க முடியல புரிஞ் சுதா
புரிஞ்சுங்க இப்டி ஒரு சேடான ஸ்டோரிய நா கேள்விப்பட்டதே இல்லங்க எனக்கே வருத்தமா இருக்குங்க
மா சொண்ணுனா செருப்பு அடி சரிங்களா செருப்பு அடி எடுத்து அடிச்சிட்டாங்க ஆனா அது அவருக்கே தெரிய அடிச்ச அடி
இதுக்கு என்ன காரணம்னா இப்ப இது விட்டுச்சுன்னா அடுத்த ஒன்னு கெடைக்க போறது நல்லாருக்கும் அப்டின்ற ஒரு காரணம்
அடுத்து கெடைக்கறது நல்லாருக்கும் கரெட்டு தான் ஆனா அவர் கெடைக்க வாய்ப் இப்ப இல்லியே
நீங்கல்லா நெனைச்சுக்கிட்ருக்காதீங்க அதெல்லா கெடைக்குன்னு உங்களுக்கே கெடைக்கும் போது அவருக்கு கெடைக்காதாங்க
எங்க நண்பா கெடைக்கு அவர் முயற்சியே எடு க்க மாட்டிங்கிறாரே
ஏங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி எடுக்கறதுக்கா இல்ல வேற எதுக்காவது முயற் சி எடுக்கவா
நண்பா முன்னாடியே சொல்லிட்டே நண்பா பல்லு இருக்கிறவ பக்கோடா சாப்படுறான்னே நண்பா
ம்
ஆ அதுதா திறமைக்குதா தேங்கா அப்பால அதே மாரிதா போகுது என்ன சொல்ல ஆ
செரிங்க என்ன சொல்றது எல்லாத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு கா ஒவ்வொரு சூழ்நில ஒவ்வொன்னு நடக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்துட்டு இப்பிடிதா வந்து ட்டு காதல் கீதல்னு சுத்திட்டு இருந்தாரு இப்ப அவரு வாழ்க்கையில வந் துட்டு என்னாச்சு ஒண்ணு ஆகல கடைசில ஃபோன் கடைக்குத்தே வேலைக்கு போய்க்கிருக்காரு என்ன செய்யறது பாவோ டவரு ஒரு பக்கோ சுத்திக்கிட்ருக்காரு
ம் பைத்தியம் எது ஆகல இல்ல
ஆமாங்க அவர்ல்லா மு ரொம்ப பைத்தியமா இருந்தாருங்க அவர் ஏதோ ஃபோன் மூலியமாவே பேசுறதா ஃபோன் மூலியாவே காசு வாங்குறதா அப்பிடின்ட்டு இருந்தாரு ரொம்ப கெட்டுப் போயிட்ருந்தாருங்க அதுக்கப்புறந்தா நான்தே சொல்லி திரு த்தி இந்த மாரி எல்லா செய்ய வேணா நண்பா உ மொதோ ஒரு வேல பாக்கறே உனக்கு வீ ட்ல ஆள் இருக்காங்க வீட்ல பாக்கணு அப்பிடின் சொல்லி அதுக்கப்புறமா ஏதோ பண்ணிருக்காரு அவருதாங்க அந்த ஈ கோ எல்லா நெறைய பேசுவாரு ஈகோ வந்துட்டு அவருக்கு நெறைய ஹெர்ட் ஆகுமா அந்த மாரி ஒரு ஆளு அவரு ஆ அந்த மாரி ஆளு அவரு அப்டிதா அவ
பா ஈ கோ கிராஸ் அவருதா
ஆ ஆமா ஆமா இந்த ஈகோ கிராஸு திடீர்னு எதோ உனக்கு அந்த நண்பருக்குங் கூட சண்ட வந்துச்சுல்ல அந்த நண்பரத்தே சொல்றே ஹலோ ஹலோ கேக்குதா நண்பரே